ஹலோ
மேம் வணக்கோ
ஆ ஏஸ் மேம் வணக்கம் மேம் சொல்லுங்க மேம்
ஆ ஸ்கூல் பத்தி விசாரிக்கிறதுக்காக ஒருத்தர்கர்கிட்ட சொல்லியிருந்த
ஓகே ஓகேங்க மேம்
உங்களோட நம்பர் குடுத்து உங்ககிட்ட பேச சொன்னாங்க
ஆ செரிங்க மேம் ஓகே மேம் அ இப்ப என்ன மேம் பாப்பா என்ன மேம் படிச்சிட்ருக்காங்க இல்ல இப்ப தா ஸ்கூல் ஜாயின் பண்ண போறீங்களா
ஒரு பாப்பா வந்து அஞ்சாவது போறாங்க
ஓகே மேம்
ஒரு பாப்பா இப்ப தா எல் கே ஜி போறாங்க
அப்படிங்களா செரிங்க மேம்
பெரிய பாப்பாக்கு வந்து ஹாஸ்டல் மாரி பாக்கறோ ஒரு வர்ஷோ
ஓகே மேம்
ஏனா நானு என் கணவரு இப்ப துபாய் போற மாரி இருக்கு
ஓகே ஓகேங்க மேம்
அதுனால இப்போ அவங்க பாட்டி வீட்ல இருந்து படிக்கிறாங்க
சரிங்க மேம்
உந்த ஒரு வர்ஷோ மட்டு அவங்க இங்க படிக்கிற மாதிரி ஏனா இங்கருந்து இந்த இப்போ இப்போ இருக்க சூழ்நில அவங்க இங்க மாரி இருக் கு அந்த ஒரு வர்ஷோ மட் டு இங்க அதுக்கு நல்ல ஸ்கூல் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா நல்லாருக்கு
கண்டிப்பாங்க மேம் கண்டிப்பா நா சொல்றேங்க மேம் ஒரு வர்ஷத்துக்கு மட்டு நீங்க ஹாஸ்டலோட பாக்க போறீங்க
ஆமா கொஞ்சோ ஆவரேஜான ஃபீஸ்சு பேஸ் ஸ்ட்ரக்சர்ரு ஆனா நல்லா இருக்கணு பிள்ள ரொம்ப சேஃபா இருக்க மாரி இருக்கணு ஏனா ஒரு வர்ஷோ தா அதுக்கப்பறோ அவங்களு எங்களோடவே துபாய் வந்துருவாங்க
ஓகே புரியிது புரியிதுங்க மேம்
அதனாலப்பா
ஆ சரிங்க மேம் ஓகே ஆ மேம் நானு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லட்டுமா
ஆ சொல்லுங்கப்பா
இப்ப நீங்க வந்து சி பி எஸ் இ இருக்கு ஸ்டேட் போர்டு இருக்கு நீங்க என்ன சிலபஸ்க்காக பாக்க போறீங்க
இல்லப்பா அவங்க சிபிஎஸ்சி தா படிக்கிறாங்க
ஆல்ரெடி சி பி எஸ் சி தா படிச்சுட்ருக்காங்க ஓகே மேம் இப்ப அவங்க ஃபிப்த்து படிச்சிட்ருக்காங்களா இல்ல ஃபிப்துக்காக தா அட்மிஷனே பாக்க போறீங்களா
இல்லப்பா ஃபிப்த்துக்கு தா அட்மிஷன் பக்க பாக்க போறோ
என்ன பாக்க போனிங்க சரிங்க மேம் ஓகே நா உங்களுக்கு டீட்டெயல்ஸ் சொல்றேன் இப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஹாஸ்டல்லோட பாக்குறீங்க ஹாஸ்டல் பாத் பாத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அ ஏசி இல்லாம ஹாஸ்டல் வந்து உங்களுக்கு ஒரு லட்சொ வந்துருங்க மேம்
அப்டிங்ளா
ஆமாங் மேம் ஏசிய வச்சி ஏசியோட ஹாஸ்டல் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லட்சத் தி இருவத்தஞ்சாயிரம் வந்துருங்க மேம்
அப்டியா சரிப்பா
இப்ப அ ஹாஸ்டல் இல்லாம நீங்க வந்து பஸ் ஃபெசிலிட்டிஸ் பாக்குறீங்கன்னா பஸ்ஸு டெய்லி போயிட்டு வர மாரி பாக்குறீங்கன்னா
ஹா
அவுங்களுக்கு வந்து நீங்க ஒங்க வீட்லர்ந்து எங்க காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு நியர்லி ஒரு இருவத் தஞ்சு கிலோமீட்டர் கிட்ட வருங்க மேம்
சரிங்கப்பா
அந்த டீட்டெயில்ஸ் வந்து சார் சொல்லியிருந்தாங்க அத வச்சு நானு சொல்றே இரவத்தஞ்சு கிலோமீட்டர் வரு
சரிப்பா
உங்குளுக்கு பஸ் பஸ்ஸவிட காசு பாத்தீங்கன்னா உங்குளுக்கு வந்து பதினஞ்சு ஜாயரொ ஆகுங்க மேம்
ஓகேபா
ஹ சின்ன பாப்பா எப்டி மேம் குட்டி பாப்பாவுக்கு சொல்லிருந்தீங்கள எல் கே ஜி தா அவுங்க வந்து நீங்க கூப் ட்டு வந்து விடுவீங்களா இல்ல அவுங்க பஸ்
ஆ இல்லப்பா இப்போதைக்கி நம்ம ஃபிப்து படிக்கிறாங்க இல்லையா அவு வுங்குளுக்கு மட்டுந்தா பாக்குறோ இவுங்கள நாங்க அங்கவே கூட்டிட்டு போய்லான்ர்க்கோ சின்ன பிள்ளையா இருக்றதுனால இங்க விட்டுட்டு போக முடியாது இப்போ பெரிய பிள்ளைய மட்டு இங்க விட்டுட்டு போற மாதிரி இருக்கோ
ஓகே ஓகேங்க மேம் சேரிங்க சேரிங்க மேம் இந்த ஒரு வருஷொ மட்டு ஆ புரியுது புரியுதுங்க மேம்
ஏன்னா அங் அங்க வந்து எதோ ஒரு ரூல் சொன்னாங்க அங்க படிக்கிறதுக்கு அ ஒரு சில ரூல்ஸு சொன்னாங்க அதனால இவுங்க இது கம்ப்ளீட் பண்ணாதா அங்க நாங்க ஜாயின் பண்ண முடியு
ஓகே ஓகே புரியுது புரியுதுங்க மேம்
ஆ அதனால ஏனா அங்க கொஞ்சோ சிலபஸ்லா டிஃப்ரெண்ட்டா இருக்கூ அதனால ஒரு ஃபிஃப்த் வரைக்கு கொஞ்சொ நல்லா படிச் ச்சுட்டாங்கன்னா அங்க வந்து அவுங்க டெஸ்ட்டு எழுதி ஸ்கூல் சேக்கறதுக்கு ஈஸியா இருக்கூன்ற மாரி சொன்னாங்க
அப்டிங்ளா
அதனால இப்ப எங்கம்மா வீட்லருந்து அவுங்க போவாங்க
செரிங்க மேம்
ஆ அதனால நீங்க இப்போ பஸ் ஃபெசிலிட்டிஸ் சொன்னதுனால இப்ப எங்கம்மா வீட்லருந்து போற ஆப்ஷனூ இருக்கு இல்ல எங்க கொஞ்ச கஷ்டமாருக்கு அவுங்களுக்கு கஷ்டமாருக்கு அப்டின்னா நாங்க ஹாஸ்டலு சேத்தருவோ சோ மொத்தமா நீங்க சொன்னீங்கன்னா எங்களுக்கு தேவப்பட்டம்னா ஆனா ஏசியே இருக்கட்டும் ஏசி எல்லா நல்ல வச வசதியோட இருக்குறதே எங்களுக்கு ஓகே தா
ஆ சரிங்க மேம் நா அப்டியே சொல்ற ஏனா இப்ப பாத்தீங்கனா நீங்க ஹாஸ்டலோட சேத்து எடுத் த்தீங்கனா உங்ளுக்கு வந்து ஃபீஸ்ல வந்து கொஞ்சோ கம்மியா ஆகுங்க மேம் அமௌண்ட்டு அதுக்கா ஆ அது க்காக தா கேக்குற ஹாஸ்டலோடே பாக்க போறீங்களா அப்டின்னு சொல்லிட்டு
அதா அதா இப்போ நா வந்து எங்க வீட்டுக்கார்கிட்ட கேட்டு சொல்லிட்ற ஏனா நீங்க ஹாஸ்டலுன்னு சொல்லி விட்றீங்க பஸ் ஃபெசிலிட்டி சொல்லி ஏனா சின்ன பிள்ளையா அவுங்களும் சின்ன பிள்ள தான அதனால ஹாஸ்டல் கொஞ்சோ பயமா இருக்கு ஆனா ஹாஸ் ட்டலு ஒரு ஆஃப்ஷன்லயு இருக்கு ஏனா இங்க கொஞ்சோ அவுங்க அம்மா வயசானவுங்கன்றதுனால கூட்டிட்டு போய் வர்ற கொஞ்சோ கஷ்டோ ஏனா பஸ்ஸுல போறப் போ வரப்போ கொஞ்சோ சேஃப்டியா வரணு அப்டின்றத பாக்குறோ
ஓகே மேம் நீங்க உங்ளுக்கு டைம் கெடைச்சதுனா நீங்க ஒரு வாட்டி வந்து நீங்க எங்க இன்ஸ்ட்டியூஷன் பாக்கலா ஹாஸ்டல் எல்லாமே நீங்க வந்து சுத்தி பாக்கலா சாப்பாடு நா வந்து சொன்னது அமௌண்ட்டு பாத்தீங்கனா ஃபுட்டோட உங்ளுக்கு சேத்துதா மேம் சொல்லிருக்க
சரிப்பா ஓகேப்பா
நீங்க ஃபுட்டுமே இங்க வந்து சாப்ட்டு பாத்துக்லா சாப்பாடுல்லா எப்டி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க சா ப்ட்டு பாத்துட்டு நீங்க முடிவு எடுத்துக்கலா மேம்
பசங்களுக்கு நான்வெஜ்லா நடுவுல உண் டாப்பா
ஆ எஸ் மேம் சண்டே நான்வெஜ் இருக்கு அந்த மாரி பாத் னா புதன் கெழமையு நான்வெஜ் இருக்குங்க மேம்
அப்டியா நடுவுல நாங்க வேணும்னா கூட்டிட்டு வந்துக்லாமா
அ அது வந்து பேரண்ட்ஸ் வந்து கூப்ட்டு போய்க்லா மேம் இல்ல நீங்க வந்து உங்களால வர முடியா ஸ்டாடிங்கே இவுங்க நாங்க இல்லல்ல இவுங்க பாட்டி கூட தா இருப்பாங்க அப்ப பாட் ட்டி தா வந்து ஃபோன் அவ நீங்க அவுங் பாட்டி வந்து கூப்ட்டு போனாலுமே உங்ககிட்ட ஒரு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு தா பசங்கள அனுப் புவாங்க
இப்போ ஒரு பாட்டி வந்து அவுங்களால வர முடியாதுன்னா இப்ப என் தம்பியோ அக்காவையோ நா அனுப்புறன்னா அ எத வச்சு நீங்க அனுப்புவீங்க
அதான் மேம் அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு ஃபோன் அடிச்சு ட்டு நீங்க நீங்க ஓகேனாதான் நாங்க பசங்கள அனுப்புவோம்
சரிப்பா சரிப்பா
அப் பசங்க கிட்டயும் கேப்போம் அவுங்க யாருன்னு சொல்லிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா பசங்களே சொன்னாலும் உங்களுக்கு அந்த உங்களுக்கு லைன் அடிச்சிட்டு நீங்க ஓகேனதுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து அவுங்க கூட அனுப்புவோமே
சரிப்பா ஏன்னா நம்பளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியோ
சேஃப்டி பத்திலாம் நீங்க எதுவும் கவலப்பட வேனா மேம் இங்க சேஃப்டில்லாம் நல்லாவே இருக்கும் அதான் சொல்ற நீங்க ஒரு வாட்டி வந்து பாருங்க சாப்பாடு அவுங்க ரூம்மு ஆ சொல்லுங்க
எனக்கு ஒரு டவுட்டுப்பா என்னன்னா பாப்பாவ ஹாஸ்டல் நம்ப போடுறோம் சப் போஸ் அவுங்களுக்கு பிடிக்கல அப்டின்னா இப்போ ஒரு வாரம் இருக் இருக்காங்க அவுங்களுக்கு பிடிக்கல நா பாட்டியோடவே நா பஸ்ல போய்கிறேன்னா அந்த அமௌண்ட் வந்து ரீபண் பண்ணி நீங்க ஸ்கூல் ஃபீஸ்ல ஆட் பண்ணிக்கிற மாரி ஏதும் ஆப்ஷன் இருக்குமா
அம அமௌன்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரீஃபண்டா வராது ஸ்கூல் ஃபீஸ்ல டேலி பண்ற மாரி வேணா பண்ணுவாங்க மேம் பட் எக்ஸ்ட்ரா வர அமௌண்ட் எஸ் அதா சொல்றேன் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுமே ரீஃபண்ட் பண்ண வாய்ப்புருக்காது
எக்ஸ்ட்ரா அமௌண்ட்னா நீங்க எப்டி சொல்றீங்க
மேம் ஸ்கூல் ஃபீஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அறுவதாயிரம் வருங்க மேம்
செரிப்பா
இப்ப வந்து நீங்க ஒரு லட்சத்துல வந்து அறுவதாயிரம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டீங்கன்னா மீதி வந்து நாப் பதாயிரம் இருக்குங்க மேம் அதுல பஸ்ஸுக்கு வந்து பதினஞ்சாயிரம் இல்ல இரு இருவதாயிரம் வந்துங்க மேம் இப்ப மீதி இருவதாயிரம் அமௌண்ட்டு இருக்குங்கல்ல மேம் அது வந்து உங்களுக்கு ரீபண்ட் வருமான்ட்டு என்னால கரெக்ட்டா சொல்ல முடியாதுங்க மேம் ஏன்னா ஹாஸ்டலுக் ன்ட்டு தா அவுங்களுக்கு கவுண்ட் வச்சுதா நாங்க எல்லாமே வந்து அவுங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணிருப்போம்
இல்ல நம்போ ஒரு ஒரு வாரோ இருக்கோ அந்த அட்லீஸ்ட் நீங்க ஒரு மாசம் பே எடுத்துக்கிட்டு எங்களுக்கு மிச்சத்த ஒரு ரீஃபண்ட் மாரி குடுக்க முடியாதுங்களா
இது நானு வந்து ஸ்டார்டிங்கே நா வந்து நா கேட்டு பாத்துட்டு இது உங்களுக்கு நா கண்டிப்பா நா இத சொல்றே மேம் ஏன்னா இப்ப ஒருத்தோங்களுக் கு ரீஃபண்டுன்னு வரப்ப பாத்தீங்கன்னா இப்ப இது வெள்ள தெரிஞ்சதுன்னா எல்லாரும் வந்து கேப்பாங்க இந்த ரீஃபண்ட
இல்ல நாம்ம முன்னாடி கேக்குறோம் ஏன்னா நம்ம வந்து உள்ளூர்ல இருக்க போறதுல வெளியூர் போறோம் ஒரு கொழந்தைய உங்கள நம்பி நா விட்டுட்டு போறேன் அந்த கொழந்தைக்கு அங்க இருக்க பிடிக்கல அப்டின்ற பட்சத்துல என்னால அங்க வச்சிருக்க முடியாதுல்லயா
கண்டிப்பாக கண்
ஏனா இவ்ளோ நாள் எங்களோட இருந்துட்டாங்க எனக்கு ஒரு ஆப்ஷன் ஆ அவங்களோட போயிட்டு வரே பஸ்ஸுக்கு போயிட்டு வந்தா ரொம்ப சோந்து போய்டுவாங்க அங்கே இருந்தாங்கன்னா கொஞ்சம் அலப்பு அலைச்சல் கம்மியா இருக்கும்ன்றதுனால
அப்டி இல்லனா நீங்க பேசாம வந்து ஒரு மாசத்துக்கு மட்டு ஹாஸ்டல் ஃபீஸ் வந்து நா கேட்டுட்டு சொல்ற மேம் உங்ளுக்கு நீங்க அந்த ஒரு மாஸ்த்துக்கானது மட் டும் நீங்க வந்து பே பண்ணிட்டு அவுங்கல இருக்க பாருங்க அது இல்லனா குடு நீங்க மீதிவிலா பே பண்ண தேவல அவுங்ளுக் ஓகேயாருந்துச்சுனா மீதி அமோண்ட பே பண்ணிக்கோங்க சப்போஸ் அவுங்ளுக்கு செட் ஆகலனா நீங்க பஸ்ஸுக்கு நம்ப அவுங்களுக்கு சேஞ்ச் பண்ணிக்கலா அது ப்ராப்ளம் கெடயாது பட் நீங்க வந்து ஒன் மந்த்துக்கு மட்டு கட்டுங்க மேம் போது இப்பதக்கி
ஓகே அதுலயும் எனக்கு கேட்டு சொல்லுங்க இப்போ வ வந்து ஃபுல் மந்த் இருந்துட்டாங்கனா ஓகே இல்ல அவுங்க ஒரு ஒரு வார மட் டும் இருக்காங்க அப்டின்னா மிச்ச அந்த ஒரு வாரத்துக்கான அமோண்ட எடுத்துகிட்டு மிச்ச அமோண்ட வந்து எனக்கு அத பஸ்ஸுக்கு டேலி பண்ணி குடுத்திற முடியுமான்னு கொஞ்சம் அதயும் கேட்டு சொல்லுங்க
ஆ கண்டிப்பா மேம் நா இது ரெண்டுதயுமே அவுங்கிட்ட நா கேட்டுட்டு சொல்றே
பணனு நா சொல்லல நாங்க குடுத்த அமோன்ட்டு அதுல யூஸாகல அப்டின்ற ஒரு இதுல நீங்க எனக்கு இதுல டாலி பண்ணி குடுத் த்துட்டீங்கனா மட்டு போது ஏனா நம்ப்ளு கஷ்டப்பட்டு சம்பாறிக்கிறோ அப்டின்னு இருக்குல்ல எனக்கு நா காஸ் குடுக்குறதுக்குல்ல பட் குடுக்குற காசு எனக்கு ஒரு நியாயமா தோணணுல
நீங்க சொல்றது எனக் புரியுது நா கண்டிப்பா வந்து இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன்மே கேட் டுட்டு நா உங்ளுக்கு ஃபோன் பண்றே நீங்க ஒரு நாள் வந்து ஃபுல்லா கேம்பஸ் மட்டு விசிட் பண்ணிட்டு ஹாஸ்டல் விசிட் பண்ணிட்டு நீங்க பாத்துட்டு என்னன் முடிவ் எடுத்துட்டு நீங்க சொல்லுங்க மேம்
சரிபா ரொம்ப நன்றி
செரிங்க மேம் கண்டிப்பாங்க
பா உங்ளுக்கு ரேட்டிங் இருந்ததுனா நா கண்டிபா குடுத்து விடுறேபா எனக்கு தகவல் எல்லாமே நீங்க நல்லா சொன்னீங்க
ஓகேங்மா உங்க கூட பேசுனது ரொம்ப நன்றி ஓகேங்கமா